குட் ஈவினிங்க
குட் ஈவ்னிங்மா என்ன பண்ணுறீங்க
நா சும்மாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க சப்பாத்தி ரெடி பண்லாண்ட்டு சப்பாத்தி மாவு தா பெசிஞ்சு வச்சுட்டு இருக்கே இனிமேலுதா ஆமா நைட்டுக்கு சாப்பாடுங்க
சரி சரிங்க சப்பாத்தி நா நைட்டு இட்லி தாங்க ஊத்தனு
லீவெல்லா நல்லா முடிஞ்சுதா இந்த வாட்டி
நல்லா முடிஞ்சுதுங்க போய்ட்டு வந்தோ டூருக்கு அது இதல்லா முடிஞ்சிருச்சு நீங்க என்ன பண்ணீங்க
நானு எங்க எங்க அம்மா வீட்டு சைடு ஃப்ரெண்ட்ஸ்லா கூப்ட்டுட்டு இருந்தாங்க வெளியில வந்தியா இங்க வந்தியா அப்டின் என்னால போவே முடியல இந்த வாட்டி எல்லாருமே என் மேல கோ ஆமாங்க போயிருந்த எப்டி பாத்தாலுமே இந்த வருஷோதா போமுடில எஎல்லாருமே கோச்சுண்ணு இருக்காங்க ஒரு பக்கோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்க கூப்ட்டுட்டே இருக்காங்க கால் பண்ணி அவுங்க எனக்காக இப்ப அவுங்க வெளிய டூரெல்லா சுத்துரவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நா வந்தா எங்கயாச்சு போலா நீ எப்போ வரு ஆமா இருக்காங்க உங்க ஓரளவுக்கு இருக்காங்க ரொம்ப இல்லனாலு ஓரளவுக்கு டீப் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவுங்கல்லா வந்து வெயிட் ஆமா ஸ்கூல் ஃப்ரெண்டு அவுங்கல்லா வந் வெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்ப வர எப்ப வர அப்டின்னு என்னால தாங்க போ முடில போலா போலான்னு பாத்தா ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆன பொறுமையா போலான்ட்டு பாத்துட்டு இருக்கோ
ஓ
ம் நல்லா இருக்குங்க எங்க ஊரு கூட பேங்களூரு சுத்தி பாக்கல்லா நல்லாருக்கு
என்னென்ன எடுத்துக்கெல்லா போவீங்க அங்க
அங்க மெயினா லால்பாகு சப்பான் பார்க்கு இதெல்லா பேமேக் பண்ணுவாங்க விதான் சோடா அதெல்லா ஆ இந்த ஸ்டேடியம் எல்லா கூட அங்கதாங்க வரு சின்னசுவாமி ஸ்டேடியமு விதான் சௌதா பக்கத்துல இதெல்லா நியர்பை எம் பீச் ரோடு இருக்கு சுத்துரதுக்கு இத வந்து நல்ல நெறைய நாங்க ஆனா சாப் புடுதற்கா ஹோட்டல் போவோ நொறைய கொஞ்சம் ஃபுட்டி
ஓ ஓ இல்லங்க பாத்தா தெரியுது
ஆ ம் அதனால வந்து
என்றது
ஆமாங்கோ அதுனா நெறைய ரொம்பனா ஓட்டல் ஓட்டலா தான் சுத்துவோம் சுத்திட்டு போட்டோஸ்
ஓ அப்ப பர்ச்சேசிங் எல்லாம் எதுவும் இல்லைங்களா
பர்ச்சேஸும் பண்ணுவோம் ஃபஸ்ட்னா ஓட்டல் ரெஸ்ட்டாரண்ட் பிளான் பண்ணுவோம் அதுக்கடுத்து பர்சஸ் பிளான் பண்ணுவோம் ஆனா நெறைய திங்ஸ் எல்லாம் ப ர்சேஸ்னா இங்க எதுவும் வாங்க மாட்டோங்கோ எங்க ஊர்லதா எல்லாமே வாங்கிட்டு வந்துருவேன் இங்கன்றது ரொம்ப கம்மிதாங்கோ
ஓஹோ
ம் எங்க ஊர்ல வந்து அவ்வளோ செட் ஆவ்ல அர்பன்னு
இப்ப வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க
ஆமாங்கோ அங்கிருந்தே எல்லாமே வாங்கிட்டு வந்துருவேன் கொஞ்சம் அங்கேயே வாங்கி பழகிட்டு இருந்தால இங்க கொஞ்சம் கம்மி தா வாங்குவேன் ரொம்போ ஏதாச்சு ஒரு
ஆ
ஓ ஒரு அர்ஜென்ட்டா வேணும்னு இருக்கும் போது வாங்கே ஆகணும்னு இருக்கும்போது வாங்குவோ ஆ மத்தபடினா எங்க ஊர்ல இருந்தே எல்லாமே ஒனக்கு மொத்தமா பசங்களுக்கு எனக்கு எல்லாரு க்மே வாங்கிட்டு வந்துர்
இப்ப சமைக்கிற ஐட்டொ சமையல் பொருள் எல்லாம்
ம் லீவுக்கு ஊருக்கெல்லாம் நீ போதுக்குரியாடா
அதெல்லாம் இங்க தானா
ம் ம் ம் அதெல்லாம் இங்கதாங்க அதெல்லாம் இங்கேயே வாங்கிடுவே அதெல்லாம் போய் அங்கந்து உ ஓ ஃபிரெ ரெண்டு வீட்டுக்காரங்க போய் ட்டாவே வர நா அது கூர்ப்பாங்க ஒருத்தர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வர்ல ஒருத்தர் வீட்டுக்கு வர்லனு அதனால வெளியே நாங்கோ மீட் பண்ணிட்டா அதோட சரியுங்கோ டைம் இருக்காது ஏனா ரொம்ப நாள் எல்லாம் இந்த பசங்க எல்லாம் படிக்கிறாங்க ஸ்கூல் அது இதுட்டு ரொம்ப நாள் இருக்க முடியா யாதா டைமு
ஓ
அதன முடிஞ்சு வரைக்கும் ஒரு அண்டன்டஸ் போட்டு வந்துருவோ இந்த டிப்
அப்டிங்களா எனக்கும் பெங்களூர் ரொம்ப பிடி க்கும் நா நானா போனது கிடையாது அதிகமா போனது கிடையாது
போ மாட்டினா லீவ்ல
எங்க ஊர் என்ன இங்கயே லோக்கல் தாங்க நாங்க தமிழ்நாடுன்றதுல இப்டியே லோக்கல்லயே தான் சுத்திட்டு இருப்போம்
அதனால உங்களுக்கு பெருசா அது மேல இருக்க இருக்காது ம் ம்
ம் ஆனா புடிக்கும் அந்த பக்கம் போணும்ட்டுன்னு போனுங்க எங்க ஃபிரெண்டு எங்கங்க ஒரு ஃப்ரெண்டு் இருக்கிறாங்க பெங்களூர் பொண்ணு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூப்பறதே இல்லிங்க கூப்ட்டா தான் நம் போ முடியு
அவுங்க வேஸ்ட்டு போலிங்கோ இவ்ளோ இதா இந்துன்னு கூட்டி போலா இல்ல
ஆமாங்க இத்தினைக்கு ரொம்ப குளோஸுங்க வீட்டுக்கு ஒரு நாளு கூப்பறது இல்லிங்க
செல்பிஷ்ஷா இருக்காங்க போல என்னா பண்றது ம் நீங்க வாங்க நா வேனா கூப்புற்றே
வீட்ல நானே நேர வீட்டுக்கு போயில்லான்னு இருக்கறாங்க இனிமேலு அவுங்கோ
கண்டிப்பாக வாங்கோ பெங்களூர் டிஷ்ஷஸ் எல்லா ரொம்ப நல்லா இருக் கு உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸு செஞ்சு குடுக்கறோ
ஆனா என்ன ஒன்னுன்னா பெங்களூர்லயே அவங்க இருந்தாலு அவங்களு தமிழ்நாட்டுக்காருங்கன்றனால இதே சாப்பாட தா செஞ்சு போடுவாங்க அங்க போனாலு
இல் கொஞ்ச நாளா அந்த வெரைட்டி எல்லாத்துன்னு ஏதாச்சு ஒண்ணுன்னா கூட அந்த சைடுன்னு செய்வாங்க இல்ல உங்குளுக்கு இந்த மதுர
ஆமா உங்க சைடு பெங்களூர் சைட்ல எல்லா ஆ என்ன வடைங்க
அ அந்த மாரி எல்லா செய்வே அது வந்து ஒரு ட்ரெண்டா இருக்கு நீங்கோ பீரியா இருக்கும் போது கடையிலே அது ஒரு வட அது பேமஸ்ஸு கர்நாடகா ஃபேமஸ்ஸு
செரி நம்ம அடுத்த முற போன் பண்ணும் போது அந்த வடைய பத்தி நா கேக்குறே நீங்க சொல்லுங்க
கண்டிப்பா நா சொல் கண்டிப்பா நா சொல்றங்க ஈஸி தா அடுத்த வா
கொழம்புல எல்லா சக்கர போடுவிங்ளா
லைட்டா வெல்லோ ஆட் பண்ணுவங்கோ அது விருப்பட்டா போட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயோ எல்லா கெடையாது ஆ இப்போ எல்லாத்துலயுமே ஆடு சாம்பார்லா கொஞ்சோ வெல்லோ ஆட் பண்ணுவாங்கோ ஆ இப் அதுல என்னது தோச மாவு இருந்தா அதுல கொஞ்ச சக்க டேஸ்ட்டுக்காக அது ஒரு டேஸ்ட் குடுக்கு நீங்க அந்த சைடு சாப்ட்டுப் பாருங்க உங்குளுக்கு தெரியு பெங்களூர் சைடு சிலதெல்லா நல்லா இருக்கும் அ இப்ப உழுந்து வட எல்லானா ஒண்ணே வந்து உங்களுக்கு இந்த ஊருத்து வந்து ஒரு மூணு வட சேர்ந்தா அவ்ளோ பெருசா வரு அங்க அது வந்து நல்லா சாம்பார் குடுத்துருவாங்கோ ஒரு கப்பு ஃபுல்லா அந்த சாம்பார்ல வந்து அப்டியே தவுவா அத ஊற வெச்சி அதை சாப்டும்போது அவ்ளோ நல்லா இருக்கு அந்த சாம்பார்ல வெல்லோ லைட்டா ஆட் பண்ணிருப்பாங்கோ நீங் சாப்ட்டுனே இருப்பீங்க ஒரு வட சாப்ட்டாவே உங்குளுக்கு டயார்ட் ஆயிடு ஆனா அவ்ளோ நல்லா இருக்கு ஸ்மூத்தா சாஃப்டா உள்ள போறதே தெரியாது ஆமா அந்த மாரி இருக்கு
ம் உங்களுக்கு இந்த பருப்பு வட செய்ய தெரியுமா?
இல்லிங்க அது தெரியாது அட வடையா அட அடன்னு சொல்லுவாங்களே அந்த வடயா
ஆ வட ஆனா அட கெடையாது அட வந்துட்டு தோச ஊத்துவோ அடன்றது தோச
ஆ ஆனா அந்த மாரிதா அது எல்லா சொல்லி கேள்விப்பட்டிருக்கு எல்லா பருப்பும் போடுவாங்கோன்ட்டுனு உங்குளுக்கு தெரியுமா அந்த ரெசிபி எப்டி செய்ணுனு
இல்லிங்க எனக்கு தெரியாது அதனால தா உங்குளுக்கு தெரியுமானு நா கேட்டே
இதுதாங்கோ எல்லா சொல்லிதா கேள்விப்பட்டிருக்கே நா ட்ரை பண்ணதில்ல ஆ இதுதா போடுவாங்களா துவரம் பருப்பு, கள்ளப்பருப்பு ஆ உம் என்னென்ன இருக்கோ பருப்ப எல்லா கொஞ்ச ஆட் பண்ணிட்டு ஊற வெச்சுட்டு காஞ்ச மொளகா, சோம்பு, இஞ்சி, பட்ட, இலவங்கம், பூண்டு எல்லாமே அதுலயே போட்டு வெங்கா ஆ வெங்காயமு கட் பண்ணி போட்டு ஆ அது ஃபஸ்ட் அரைச்சு எடுத்துக்கணு ஊற வச்சது காஞ்ச மொளகா, சோம்பு, இந்த இஞ்சி, பூண்டு இதெல்லா போட்டு அரைச்சு எடுத்துக்கணு மொளகா போடணு காஞ்ச மொளகா போடணு அதுல காரத்துக்கு ரெட் கலரா வரணுட்டு பச்சை மொளகா ரேர் தா போட்றது அதெல்லா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்பறமா எல்லா இதெல்லா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பில்ல இதெல்லா ஆட் பண்ணி தட்டி அப்படியே விடுவாங்க எண்ணெல ரொம்ப நல்லா இருக்குனட்டு சொல்லிருக்காங்க ஆனா செஞ்சது இல்லைங்க
நானு கடையில வாங்கி பாத்திருக்கே சாப் டு எனக்கு அது ரொம்ப புடிச்சிச்சு ஆனா எப்டி செய்றதுன்னு தெரியல ஆனா யாராவது ஒருத்தரு க த்தா அந்த ரெசிபி கேட்டு செஞ்சே ஆகணு
ம், ம் செய்ங்க ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க ஆமா எல்லா பருப்பு காலை நேரத்துல முடிஞ்சா நீங்க சுண்டல் கூட தினமு செஞ்சு சாப்டுங்க நல்லது
ஐயோ எனக்கு சுண்டல் எல்லா பருப்பெல்லா புடிக்குறதே இல்லைங்க கொட்டைங்க அதெல்லா எனக்கு புடிக்கிறது இல்லைங்க அதனால நா சுண்டல் ஐட்டம்னா சாப்புட்றது
இப்போ நீங்க தேர்ட்டி பிளஸ்னாவே அது மேல எல்லா இந்த மாரி எல்லா சாப்ட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க அ முடிஞ்சா வெறு து மார்னிங் டைம்ல அந்த மாரி கொஞ்சனாலு ட்ரை பண்ணி பாருங்க சுண்டலு கருப்பு முக்கல்ல வெள்ள முக்கல்ல இப்டி
இல்லங்க வேர்க்கடல சாப்பிடுவே வேர்க்கல்ல மட்டும்தாங்க புடிக்கு அந்த முக் கல்ல எல்லாமே கொஞ்சோ கஷ்டந்தாங்க
ம் அந்த மாரி வெள்ளேரிக்கா மா கால்லே கொஞ்சோ நீங்க டயட் பண்ணீங்கா இந்த பிரேக் ஃபாஸ்ட் எல்லா கொஞ்சோ கட் பண்ணிட்டு இந்த மாரி எல்லா எடுக்க ஆரம்பிங்க கொஞ்சோ ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கு
சேரி சேரிங்க பண்ற நா இனிமேலு பண்ணி எப்டியாவது நா சீ க்கிரோ ஒடம்பு கொறைக்கலானு இருக்க உங்களுக்கு டயட் பிளான் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க
ரெண்டு பேரும் சேந்து பண்ணலாம்றீங்ளா டெய்லியு ஒரு சார்ட் போட்டுக்கலா, சேரி நா சொல்றதே வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நீங்களு செய்ங்க அன்னைக்கி, நானு கம்ப்ளீட் பண்ண ம் அப்டி வேனா செய்லா, நெறைய இந்த பண்ணிடுங்க சாதம் எடுக்காதிங்க முடிஞ்ச வரைக்கு கால்ல நைட்டு
இல்லைங்க நா வீட்ல சாப்பாடே செய்றது இல்லைங்க எப்டிங்க சாப்பாடு சாதம் எடுப்பே
அப்ப எப்படிங்க மெயின்டெயன் பண்றீங்க சாப்பாடு பண்ணாமையே வீட்ல ஆ ஆனா உங்க வீட்டுக்காரு ரொம்ப பரவாயில்லங்க டெய்லி வாங்கி தந்துட்றாரா ஓ ட்டல்யே டெய்லி
இல்லைங்க வாங்கி தரலன்னா கூட லிமிட்டா அந்த ஒரு வேளையோட அப்டியே நிறுத்திட்றோங்க
ம்ஹூம் அப்ப மிச்சம் படுத்துறீங்க எல்லாமே
ஆ ஓரளவுக்கு மிச்சம் பண்ணிட்றேங்க நா கேஸ்லேந்து மளிகை செலவுல இருந்து எல்லாமே மிச்சம் பண்ணிட்றாங்க இப்ப ஒரு மாசத்துக்கு வாங்குனன்னா ஒரு நாலு அஞ்சு மாச த்துக்கு வச்சிக்கிறோங்க அத
பரவாயில்லைங்க, நல்லா சிக்கனமா இருக்கீங்க போல
ஆ ரொம்ப இப்பதாங்க அது கொஞ்சோ சிக்கனமா ஆயிடுச்சு முன்ன வந்து அதிகமா செஞ்சு செஞ்சு வேஸ் ட் பண்ணி கீழ கொட்டுவ இப்ப அந்த கீழ கொட்றதுக்கு மனசு வராம அடுத்த மாசமாவது யூஸ் பண்ணிக்கலாமே கொஞ்சோ அளவா செஞ்சு அப்டியே முடிவு பண்ணிட்டங்க
ம்
அதனால அப்டியே ஸ்டாக்கில நிக்குதுங்க
ம் ம் நா வந்து எங்க வீட்டுக்கார மாங்கா எடுத்துட்டு வந்தாரு சரி ஊர்
ஓ
ஊருகா போலான் கட் பண்ணி எல்லா ரெடி பண்ணிட்டு வச்சிருக்கோங்க உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்டா ஆ தெரியுமா அதுக்கு மசாலா எதாச்சி நாங்களே போட்டுருவோங்க சிம்புளாதாங்க
நா கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றே இருங்க நீங்க அது நீங்க செஞ்சிட்டாதீங்க நீங்க வெயில்ல மட்டு போட்டு வைங்க நா உங்களுக்கு கூருக்கா பண்ண ஐடியாவ நா சொல்றே ஏன்னா எங்கள் ஊர் சைடு ஃபேமஸ் ஊருகா
ஆ ஆ ஆமாங்க தெரியு எங்களுக்கு ஆந்திரால்லா கேள்விபட் ம் ம்
அண்ணே ஆந்திரா இல்லைங்க ஆந்திரா கெடையாது இங்க இருக் க்கற பர்கர்கூர்ல ஆ வித்தியாசமா இங்க வந்து த்து நீங்க கடுகு அப்டியே தாளிச்சி போடுவீங்க நாங்க அப்டி போடமாட்டாங்க அங்க அத வந்துட்டு அரைச்சி அந்த பவுடர போடுவாங்க
ஓ நா இன்னு கட் பண்ணல ரெடி பண்ணாட்டு இருக்கே நீங்க எப்டி என்னாடு
ஆ
கே எனக்கு கொஞ்சோ தெல்ல ஆனா எங்க வீட்டுக்கரு ரொம்ப புடிக்கு ஊருகானா அதுக்காகவே சரிட்டு அவுரு செய்யி செய்யனு ரெண்டு நாளா கேட்டே இருக்காங்க நாதா அப்டியே இரு
சொல்லுங்க நீங்க நா அதுக்கேத்த மாரி நா சொல்றங்க
சேரிங்கோ ஒரு ரெண்டு கிலோகாவற மாதிரி நீங்க எப்டி அளவுன்றது எனக்கு கேட்டு வைங்கோ கேட்டுட்டு யார் போடுவாங்க உங்களுது ஊருக்கா நல்லா அம்மாவா
சித்தி போடுவாங்க
சித்திங்களா
சித் ஆமாங்க சித்தி நல்லா போடுவாங்க
சேரி சேரிங் சேரிங்கோ கால் பண் சேரி நீங்க கேட்டு வைங்கோ கா பண்றதுக்கு ரொம்போ பேசந்து க்கு ரொம்ப நன்றிங்க ஏ காலு ம் ஓகேங்கோ
ஆ நன்றிங்க நன்றிங்க